நண்பா வா
மாலை வணக்கம் நண்பா என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா
இல்ல நண்பா இப்பதா நண்பா நா வெளியே போயிட்டு வந்த நண்பா பையனுக்கு பாத்தீங்கன்னா விளையாட்டு ஜாமான்லா வாங்கிகுடுத்துட்டு
நல்லது நல்லது நண்பா பரவால்ல நண்பா விளையாட்டு சாமானு எந்த மாரி சாமானெல்லா வாங்குனீங்க நல்லா இருக் இருக்குங்களா விலை எல்லா எவ்வளோங்க
பரவால்ல நண்பா வெல பாத்தீங்கன்னா நூத்தி பத்து ரூபா நூத்தி இருபது ரூபாய்க்கு தா நண்பா ஒரு நாலுனா வாங்குனே நண்பா
செர் செரி நண்பா
வாங்கிட்டு வந்தே நண்பா இப்ப ஒன்னு ஒடச்சி போட்டான் நண்பா
நல்லது நண்பா பரவால்ல நண்பா கொழந்தைங்கனாலே அப்புறோ ஒடைக்கிறது அதெல்லா சகஜம் தா நண்பா
இருந்தாலு உஹம் தகப்பனோட மனசு கருக்குன்னு இருக்கு இல்ல நண்பா
இப்பதா வாங்கிட்டு வந்தீங்க இப்ப வாங்கிட்டு வந்தோன உடச்சுட்டான் சொன்னா மனசுக்கு கருக்குன்னு தா இருக்கோ என்னா பண்றது கொழந்தைங்கன்னா அப்படித்தானே ஒடைக்கிறது எல்லாமே இருக்கதான் செய்யும் நண்பா பாத்துக்கலாம் வேற வாங்கிக்கலாம் ஒடைக்
ஓகே ஓகேங்க நண்பா நீங்க சாப்டீங்களா
இல்ல நண்பா சாப்பிட்லங்க
உம் சேரிங்க நானும் இன்னு சாப்லீங்க நீங்க என்ன சாப்டீங்க
சோயாபீன்ஸ் குழம்புதான் நண்பா காலைல சாப்டே மதிய எதுவு சாப்பிட்லைங்க டீயும் பிஸ்கெட்டும் சாப்டேங்க
ஓகே ஓகேங்க
சேரி சேரி
வெளிய எங்கயும் எல் எல்லாருமே நல்லா இருக்காங்க சும்மாதாங்க இருக்காங்க பையன் இப்பதா வாங்கி அத வெச்சு சாமானா வெச்சு விளையாட்டு இருக்கானுங்க
நல்லது நல்லது நண்பா பரவால்ல நண்பா எப்டி நண்பா பையன் சந்தோஷமா இருக்கானுங்களா
ஆஹ் பரவாயில்லைங்க சந்தோஷமாதா இருக்கான்
பையே சந்தோஷமா இருக்கா அப்பா மனசு சும்மா கருக் கருக்குன்னு இருக்கீங்களா
ஆஹ் ஆமாங்க நீங்க என்ன பண்றீங்க
ஆஹ் நானு இப்பதாங்க தம்பி பையனுக்கு வெளிய விளையாட்டு ஜாமான விளையாட்றதுக்கு வாங்கிட்டு வந்தங்க
ஓகே ஓகேங்க
போயிட்டு வந்த மழை வர்ற மார் ருக்குங்க மழ வருன் நெனக்கிறேங்க
ஓகேங்க நீங்க எங்கங்க போய் வாங்குவீங்க
நா பாத்தீங்னா வீட்லேந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்ருக்குங்க அங்க ஸ்டோர்ல இருக் குங்க ஸ்டோர்ல போய் பாத்துங்க நறைய இருந்துது நாங்க பாத்ததுலயே புடிச்சிருந்துது சேரி இது வாங்கலா இன்னு கொஞ்சொ பெரியவனானாவட்டு பெருசா வாய்ங்க்கிலான் சொல்லிட்டு இத மட்டு வாய்ண்ட்டு வன்ட்டங்க
ஓ ஓகே ஓகேங்க நானு அப்டித்தாங்க டிபாட்மெண்ட் ஸ்டோர்தா போனே ஒரு வேல விஷ்யமா சேரி அப்டியே பையனுக்கு வாய்ன்டு வரலான் சொல்லி ட்டு அப்டியே வாய்ன்ட்டு வந்து போட்டங்க சேரிங்க நீங்க ம அங்க எப்டிங்க காலநிலைலா எப்புர்றுக்கு
அதா நண்பா இங்க காலையிலேந்து ஒரே வெயிலாதா இருந்துதுங்க இப்ப பாத்தீங்கன்னா மழ வர்றா மார்ருக்குது மழ வருங்லான் தெர்லீங்க அங்க எப்டி நண்பா இருக் கு
இங்கெ நீங்க பாத்தீங்னா மழ வர்ற மாரிதாங்க இருக்கு இங்கியு
சேர் நண்பா மழ வருங்க மழ வரலீனா ஒன்னும் பண்ண முடியாதுங் விவசாயமா இருக்கட்டு நம்மளா இருக்கட்டு ஒன்னு சமாளிக்க முடியாதுங்க
ஆமா ஆமாங்க நீங்க சொல்றது கரெக்ட்டுதாங்க
ஆமா ஆமாங்க அப்பறொங்க வெளிய எங்கயு நீங்க வெளிய எங்கயு போலீங்களா இனிமேலு எதா போற மார் ருக்குங்களா
இனிமேலு போற மாரி இல்லிங்க பையனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சாய்ந்தரமாட்டொ போயி தர்காக்கு போயி ஒரு சர அடிச்சிட்டு வர்லான் சொல்லிட்டுங்க
ஆ இது வந்து எப்புடின்னா ரெண்டு வயசு வரைக்கு நா வந்து ஞாயித்துக்கிழம ஒண்ணு வியாழக்கிழம ஒண்ணு கண்டிப்பா அடிச்சுதா ஆகணுங்க
ம் ம் ம் உங்களுக்கு எப்டிங்க பைய இருக்கானுங்ளா எல்லா தெரிஞ்சி
இல்லங் இல்ல நண்பா அப்பா அம்மா பேசிட்டு இருந்தாங்க அத அப்டியே கேட்டு நானு சரி நீங்க கொழந்த வச்சிருக்கீங்க உங்க கொழந்த நல்லாருக்கணு அப்டிங்கறக்காக சொல்றங்க
ஓகே ஓகே நல்லதுங் நல்லதுதாங்க நீங்களு இப்டியே தெரிஞ்சு வச்சுக்குறீங்க ஃபி ச்சர்ல
நமக்குன்னு வரம்போதெல்லா ஒரு அ ஒரு இதா இருக்குங்க ம் சேர் சேர் நண்பா அப்பறோ உங்களுக்கு நண்பர்கள் அம்மா அப்பா என்ன பண்றாங்க அப்பா வெளிய உக்காந்துட்ருக்காங்க இப்ப என்னமோ வேல செஞ்சிட்ருக்காங்க அம்மா உக்காந்துட்டு இருக்காங்க நண்பா அங்க எல்லா என்ன பண்றாங்க நண்பா
இங்கெ அம்மா அப்பாலா அம்மா அப்பா அண்ண எல்லா தனியா இருக்காங்க நா ஒய்ஃபு பைய மூணு பேரு தனியாருக்கோ
பரவால்ல பரவால்லைங்க சேரிங்க உங்களுக்கு திருமணமாகி எத்தன் நாள் ஆவுது எத்தன வர்ஷொ ஆகுதுங்க
திருமணம்மாயி ஒரூ ரெண்ட்ர வருட காலொ இருக்குங்க
சேரி சரிங்க நல்லது நல்லதாங்க ம்ஹ் அப்ரோ நீங்க வேலைக் எல்லாம் எந்த மாரி வேலைக் போயிட்டு இருக்கீங்க இல்ல தொழில் பண்றீங்களா எந்த மாரி தொழில் பண்றீங்க
இல்லிங்க வேலைக்குதாங்க போயிட்டு இருக்க பாத்தீங்கன்னா இப்ப ஒரு அசம்பளி ஆப்ரேட்டரா போயிட்டு இருக்கங்க
சேர் சேரிங்க பரவால பரவாலீங்க ஆஹ் ஆஹ் பாத்தீங்கன்னா இது கியூசி இன்ஜினியரா போயிட்டிருக்கறங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுங்க இந்த மாரி ன்ஜினயரி்ங் வேலைக்குத் தா போயிட்டு இருக்கோ ஒன்னு செட் ஆகலீங்க பிடிக்காமதா போயிட்டு இருக்கேங்க வேற பக்கம் பாக் த்துட்டு இருக்க கெடச்சதுனா மாறிடுவ இல்லன்னா தொழில் தாங்க பண்ணலான்ட்டுருக்க நீங்க ஏதாவ்த் தொழில் பண்ற மாரி அ ஆஹ் யோசனை இருக்குதுங்களா
எனக்கு இப்போ வரைக்குமே எந்த மாரி தொழிலு ஐடியா இல்லேங்க இனிமேல் யாராச்சு சொன்னாங்கன்னா அந்த ஐடியா ஃபாலோ பண்ணி செர் தொழில பண்ணலான்றிருக்கேங்க ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒன்னு ஐடியா இல்லங்க
செரிங் சேரிங் எனக்கு அந்த மாரி ம் பாத்தீங்கன்னா நான் தாங்க ந்து இப்ப பண்ணதாங்க மாட்டுப்பண்ண போடலான்ட்டு இருக்கேங்க மாட்டுப்பண்ண போட்டு நம்ம பாஜ்ஜிது ப்ச் பாஜ் வய்சா பண்ணலா அப்படின்னு ஒரு கண்ணு குட்டி வச்சு பண்ணலான்ட்டு இருக்குங்க நீ மத் வருங்காலத்துல இந்தக் தொழிலே த நா பண்ணுன்ட் இருக்க இந்த வருடத்துக்குள்ள ஆரம்பிக்கணுங்க
ஓகே ஓகே எனக்கு யோசன இருக்குங்க இந்த நாயிலா இருக் க்குல்லங்க ரா பாரம்பரிய நாயிகளப் பத் த்தன அழி்ஞ்சி போது பாத்தீங்கன்னா இனமுல்லா
ஆமாங்க
அது மாதிரி நம்மல்லா பார்த்தி இனச்சேர்க்கை பண்ணி அத கொஞ்சோ அதிகமா வளர்த்து அது மாரி சேல்ஸ் பண்ணி ஆஹ் குடுக்கலான்ட்டு இருக்கேங்க ஒரு ஐடி
சேர் நல்லது நல்லது கண்டிப்பா நீங்க அந்த மாரி பண்ணுங்க ராஜவுளை க்க நாய் எல்லாம் பாத்துங்க தெரியு இல்லங்க அந்த மாரி நாய் வகைகள் ல்லாம் வாங்குங்க வாங்கி ஆஹ் நல்ல முறையா வளத்தி ஒரு விற்பனைக்கு குடுங்க ஏனா நல்ல அதுவு நல்ல தொழில் தாங்க ஒரு எந்தத் தொழிலும் நம்ம தப்பா எடுத்துக்கறோம் கேவலமாவு இல்லைங்க
இல்ல இல்லங்க இது நாயில்லா பாத்தீங்கன்னா கால பைரவர் அது ஒன்னும் தப்பு இல்ல இல்லன்னா
நல்லதுதாங்க பண்ணுங்க உங்களுக்கு வெட்றி நிச்சயங்க கண்டிப்பா
உம் ஆமாங்க அதான் பண்ணலான்றிருக்கங்க அப்பாவு ரெண்டு ராதபளியத்த வச்சிருக்காரு அப்பா ஒரு காட்டுல ஒண்ணு கட்டியிருக்காரு அப்ற வீட்ல ஒண்ணுருக்கு சரி இப்ப நா எங்கயுமே பாக்க முட்லங்க எங்க வீட்டுல மட்டுந்தா பாக்குறே வெளியிலல்லா எங்கயுமே பாக்க முட்ல சரி அதுவே பாத்தீங்கன்னா அம் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேங்க
சேரி சேரிங்க நல்லதுங்க இந்த முயற்சிய வந்து விட்றாதீங்க நீங்களும் மெம்மேலு இந்த தொழில பெருக்குங்க
உம் ஆமா ஆமாங்க அதா பண்ணிட்ருக்கே இன்னு நெறைய பண்ணலானு நெனைக்கிறேங்க இந்த முயல்லா முயல்லா பாத்தீங்கன்னீங்க ஒரு குட்டியே பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த்ல ஒரு ஒன் நூத்தம்பது குட்டி பக்க போட்டிருங்க
ஒரு முயல் வந்து நூத்தோம்பது குட்டி போடுதுங்களா
நூத்தம்பது குட்டி ஆறு மாசத்துக்குள்ள போடுங்க மாசமா மாச மாசம் எத்தனையோ குட்டி போடுங்க அது எனக்கு கரொக்டா தெரியலியோ என்னமோ முன்னாடி பண்ணிட்ருந்தே இப்ப எனக் ஒரு மூணு நாலு வருஷம்க்குங்க அப்ப பண்ணிட்டு இருந்தது இப்ப ஞாபக இல்லைங்க ஆனா ஆ சிக்ஸ்மா ஆறு மாச் நூததம்பது நூறு ஊட்டி பக்கம் போட்டுருங்க அதே நம்ம
பா கண்டிப்பா கண்டிப்பாங்க நீங்க இந்த மாதிரி வளபு கூட நீங்க நல்லதுதா இந்த முயல் வளர்ப் வந்து உங்களுக்கு எப்டி எதனால உங்களுக்கு பிடிச்சு இந்த இதுல எறங்க சொன்னீங்க
புரியலீங்க என கேக்குல
இல்லைங்க நீங்க முயல் வளத்தீங்க வித்தீங்கப் டிங்கிறீங்க எப்படி உங்களுக்கு இதுல ஒரு ஈ்ர்ப் ப்ப வந்துச்சுன் கேக்குறாங்க
இல்லைங்க சும்மா நம் முயலு எப்பவு போல வளத்தலா சொல்லிட்டு சும்மா ஒரு கூண்டு மாரி வாங்கி வளர்த்தலாம்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு வாங்கனங்க
சரிங்க
சரி அவ வாங்கிட்டு பாத்தா அது குட்டி போட ஆரம்பிச்சுது அத ப போக போக போக பாத்தீங்கன்னா கணக்கு போட பாத்தா அத்தன குட்டி சேந்துருச்சுங்க
இப்போ வந்து நீங்க முயல் வளர்ப்பு பத்தி நீங்க சொல்றீங்க இதல வந்து உங்களுக்கு ப போலீஸோ இல் ப்ளூ கிராஸோ உங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துருவாங்கள முயல்னால உங்களுக்கு வீட்டு வளர்ப்பு பண்ணிக்கலாம்னு எதாவது இருக்குங்களா இல்லை எ
இல்ல இல்ல இங்க முயல்லு வந்து ஒரு வ வள வள வீட்டுல வளக்குற பிராணி தாங்க அது ஒன்னு பிரச்சனை இல்லைங்க இதுக்கு ப்ளூ கிராஸ் அந்த இதெலா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இப்போ பாத்தீங்கன்னா நீங்க நார்மலாக நீங்க கடையிலேயே பாத்தீங்கன்னா முயல் கறியில பாத்தீங்கன்னா சில பக்கம்லா வெட்டி குடுத்துட்டுதா இருக்காங்க
அததாங்க அதாங்க கேட்டேங்க எனக்கு தெரியலீங்க என தெரிஞ்ச தெரிஞ்சிக்கலா தாங்க கேட்டே
இப்ப ஒரு ஜோடி ஒரு ஜோடி எடுத்துக்கிட்டீங்க முன்னூறு ரூபா அத இரநூறுபாய்க்கு விக்கலாங்க
பரவாயில்லைங்களையே நானு பேசாம உங்களகிட்டயே ஏதாவது வாங்கி கூட அஹ் பண்ணலா போலயே பிஸ்
இப்ப நீங்க நூத் உம் நூத்தம்பதுனு வைங்க ரெண்டு ஜோடி கணக்குப்படுவங்க எத்தன ஜோடி வருதுனு சொல் சொல்லுங்க பாப்போம்
நூத்தன்ம்பது போட்டா ரெண்டு போட்டம் முன்னூறு தாங்க வரும்
ரெண்டுன்னு போட்டீங்கன்னா ரெண்டுன்னு போட்டீங்க இ அப்படி இல்லைங் நூத்தம்பதுனு வைங்க இப்ப ரெண்டு இப்ப பத்தனம் பத்தனம் பாத்தீங்கன்னா இருபது பது பத்து ஜோடி சேர்ந்துசுன்னா இருபது ஆச்சு சிங்க அ அதே பாத்தீங்கன்னா நூறு நூறனம் சேந்துச்சுன்னா எவ்ளவு செரிங்க
இரநூறு ஆச்சுங்க
இரநூறு ஆச்சு அப்புறோ பாத்துக்கோங்க உங்களுக்கு நூத்தம்பது இப்ப இது இரநூறுனு வைங்க அப்ப நூறு ஜோடி விக்கலாம் அப்ப முன்னூறு ரூவானா
இல்லைங்க இப்ப வந்து எனக்கு தெரிஞ்ச பக்கம் பாத்தீங்கன்னா நண்பர் ஒரு குடுக்கறா கிலோ கணக்குல வாங்குறானுங்க ஆஹ் அதே பாாரத்தீங்கன்னா ரத் மொத்தம் வந்து பாத்தங்கன்னா ஒரு லிட்டரு கணக்கல வாங்கறேன் லிட்டரே பாத்தீங்கன்னா முன்னூறுபா என்னமோ சொல்லி வித்தாங்க கறி வந்து முன்னூறு ரூபா சொன்னாங்க
நீங்க வளத்துறத சொல்றீங்க நான் வந்தா குட்டியே சொல்றேங்க
கு குடுக்குறீங்க
முன்னூறு முன்னூறு வாய்க்கீங்க
முன்னூறு முன்னூறுங்க ஏன் அந்த அதாங்க ஜோடி முன்னூறு ரூபாய்க்கு கொடுக்குறீங்க அந்த அதாது உங்களுக்கு கட்டுப்படிாயாகுதா கம்மி அமௌண்ட் மாறி
இல்ல இல்லைங்க நீங்க ஒரு ரெண்டு குட்டி குட்டி போட்டு ஒரு ஒன் மந்தல நம்ம கொடுக்கறன்னு வைங்க இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு குட்டி வச்சதுன்னா முன்னூறு ரூபாயங்களா முன்னு முன்னூறு முந்நூறு ண்டு நூறு போட்டு பாருங்க
முந்நூறு ண்டு நூறு மூவாயிரம் வந்துருச்சுங்க
மூவாயிர ரூபா வந்துச்சுங்களா
ஆமாங்க இல்ல இல்லங்க மூவாயிரம் வராதுங்க முன்னூறு ண் முந்நூறு பத்துன்னா மூவாயிரம் முப்பதாயிரம் ஆசிங்க
எவ்ளோ ஆச்சுங்க முப்பதாயிரம் ஆச்சுங்களா அதே அதே ரெண்டா போடுங்க இரநூறுக்கு போடுங்க
இரநூறு போட்டா அறுவதாயிரம் ஆச்சுங்க
இவ்வளதாங்க சிம்பிளா பண்ணிட்டு போலாங்க
இப்படி மாசமே இந்த மா மாசம் மாசம் இந்த வருமானம் உங்களுக்கு உறங்குறீங்களா இல்ல இப்
இல்ல இல்லைங்க மாசம் மாசம் மாசம் கட்ட மாசம் மாசம் உங்களுக்கு கூட்டி போடுங்க பதினஞ்சு போட்ட பத்தும் போடலாம் இருபது போட்ட போலாம் அப்படி நீங்க கணக்கு போ நீங்க சிக்ஸ் மந்துக்கு சிக்ஸ் மந்த் ஒண்ணு சொல்றங்க
சேரி சேரிங்க இல்லங்க இப்ப நீங்க வந்து குட்டி வந்து மாச மாசம் போடறதுங்கலா
இப்ப நா சொன்னது பாத்தீங்கன்னா மாச மாசம் உங்களுக்கு இதுல என்னானு நா சொல்ற பாருங்க நா சொன்னது ரெண்டு முயல் சேத்தி இத்தன குட்டி போடுதுங்க அதே நீங்க ஒரு பத்து முயல் வச்சிருக்கீங்க ஒரு ரெண் ரெண்டா ஒரு ஒரு எட்டு வச்சிருக்கீங்க நீங்க அஞ்சு அஞ்சோ அஞ்சு பேட்சா திரியாம் பேசீஸ் சரிய நீங்க முயல் என்னங்க அ அவ்வளோ இடமெல்லாம் புடிக்காதுங்கோ என்ன ஒரு அரசென்டு இருந்தாலே போதுங்க நீட்டா ஒரு கூண்டு அடிச்சி வச்சிக்கலா இப்ப ரெண்டே ப திங்என்னா உங்களுக்கு இத்தன குட்டி போடுதுனா
சரிங்க
அப்ப நீங்க கணக்கு போட்டுக்கோங்க நீங்க எத்தன வாங்குவீங்களோ அத்தன குட்டி போடும் அப்பனா ரெண்டு வந்து இரநூறு போடுதுன்னா ஆறு மாசத்துக்கு அதே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பத்துன்னா வச்சிருகீங்க பத்து ஒரு இருவது வச்சிருக்கீங்கன்னா நெனச்சி பாருங்க இப்ப ஒரு ரெண்டாயிரம் ஒரு ரெண்டாயிரம் குட்டிங்க கூட போட்ற மாரி நம்ம கெப்பாசிட்டி வச்சுக்கலா அப்போ உங்களுக்கு எவ்வளோ அமோன்ட்
அ இப்ப வந்து முயல் வந்து அதிகமா வாங்குறவங்க ஏ இருக் நம்ம விக்கிறோ சரிங்க வாங்கறவங்க நெறைய பேரு வருவாங்களா எப்படி கோழி ஆடு மாடு மாரி அதுவும்
இல்லைங்க நீங்க பாத்தீங் நீங்க எக்ஸ்போர்ட் பண்ற மாரி ஏதாச்சி பிஸ்னஸ் பண்ணிக்கலா இல்லாட்டி இங்க லோக்கல்குள்ளேயே நம்ம இன்னும் தேடன்னு கஸ்டமர் இரு தேட்ணுங்க கஸ்டமர் கெடச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்து தில்ளோஸ் கஸ்டமர் புடிச்சி மாச உங்களுக்கு இவளோ நா அனுப்புறேன்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க இப்பவே ரொட்டேஷன் பண்ணிக்கலா நீங்க
சரி நண்பா சரி நண்பா சொன்னது நல்லதா தா இருக்குது நண்பா நானும் பாக்குற நண்பா ரொம்ப நன்றி நண்பா மறு மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் நண் பன் நன்றி வணக்கம் நண்பா